ஆ சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேன்
என்ன பண்ணிட்ருக்கீங்க என்ன சாப்ட்டீங்க
ஆ சாம்பார் வச்சிருந்தேன் சாப்ட்டு முடுச்சாச்சி நீங்க சாப்ட்டாச்சா ம் செரி செரிங்
நான் சாப்ட்டு முடிச்சதுக்கப்புறோ ஒரு யோஸ் சனயா அந்த ஸ்கூல் லைஃப்லா எப்புடி போயிட்ருந்துது அப்டின்னு சொல்ட்டு ஒரே யோசனையா இருந்துச்சு
ம் செர் செரி ஜாலியா இருந்துருக்கும்
ஜாலியா இருந்துச்சு உங்குளுக்கு ஸ்கூல் லைஃப்ல எதாது அட்வெஞ்சர்ஸ் இருக்கா உங்க ஸ்கூல் லைஃப் பத்தி அப்டே சொல்லுங்களே
நா ஸ்கூல் படிச்சது வந்து ஃபுல்லா க கேர்ள்ஸ் கான்வென்ட் மாதிரி அ ஃபிஃப்த் வரைக்கும் கோயேடு மாதிரி தான் மெட் ட்ரிக்குலேசன் ஸ்கூலு அடுத்து ஸ்டேட் போடு ப்ளெஸ்ட்டூ வரைக்கும் அது வந்து கேர்ள்ஸ் ஸ்கூலு அங்க அங்கு பெருசா எல்லா எதுவும் இருக்காது ஃபுல்லா சிஸ்டர்ஸ்ஸு நடத்துறதா அதனால அது கொஞ்சோ ஸ்ரிட்டா ரூல்ஸாருக்கு ஜாலியா ஆனா ஃப்ரெண்ட்ஸ்க்குல ஜாலியா என்ஜாய் பண்றதெலா நல்லா இதா இருக்கு அது பண்ணிக்குவோ கேர்ள்ஸ் குள்ளாற ஆ அது நல்லா ஜாலியா போகு எப்டிதா இருந்தாலு டென்த்து பிளஸ் டூனாலு ஆ அது ஜாலியா அது ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும் போது அது ஒரு த்ரில்லிங்காவு போகு நாலா கொஞ்ச கட் அடிச்சிருப்பே எல்லாமே பண்ணிருப்பாங்க ஜாலியா இருக்கு அந்த மாரி இருக்கு அடுத்து யூ ஜி யு அதே மாரிதா கேர்ள்ஸ் இதுல சிஸ்டர்ஸ் இதுல நா போய் சேந்தது எம் எஸ் சி வந்து கோ எடு
ம் சோ நீங்க மாஸ்டர்ஸ் பண்ணிருக்கிங்க
ஆமா அடுத்து வேலைக் கு வந்துட்டொன வேலைக்கு ஜாயின் பண்ட்டோன கரஸ்லயு எம் எஸ் சி எம் எஸ் டபிள்யூ படிச்சே அது கொஞ்ச ஹையர் போஸ்டிங் கெடைக்கு அப்டின்ட்டு படிச்சே படிச்சி அது அப்டியேதா இருக்கு அவங்க போஸ்ட்டிங்கு போடல எதுவு பண்ல அது அப் டயே வச்சிருக்க அது காலேஜ் லைஃப் எல்லா ஸ்கூல் டேஸ் அதுல நெனைச்சு பாத்த சூப்ரா ஜாலியா இருக்கு இப்பவுமே செல ஃப்ரெண்ட்ஸோட கான்டாக்ட் பண்ணும் போது நல்ல அப்ப உள்ள நடந்த இதெலா வச்சு பேசுவோம்ல அப்பலா பேசும்போது அது ஒரு த்ரில்லிங்கா ஜாலியா இருக்கு திரும்ப ஆனா பாக்கணு அப்டினு ஆசையாவு இருக்கு ஆனா ஃபேமிலிக்குள்ள வந்துட்டோதனோன அது பாக்கறது கொஞ்ச கஷ்டமாருக்கு
ஆமாமா கரெக்டுதா
அதெனா மிஸ் பண்றோ ஜாலியா இன்னு கொஞ்ச ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்லாமே இன்னு ஒரு வருஷ இருந்ருக்கலா மே எதுக்கு எம் எஸ் சி எல்லா வந்து ரண்டு வருஷங்றத மூணு வருஷ வச்சிருக்லாமே அப்டிங்ற மாரி இருக்கு ஜாலியா இருக்கு அது
ஓ இப்பவே உங்க ஃப்ரெண்ட்ஸோடலா லிங்க்லதா இருக்கிங்ளா
ஆ எப் லிங்க்ல இருப்போ ஆனா பேசுறது வந்து ஒரு டூ மந்த்ஸ் ஒன்ஸு அந்த மாரிதா பேசவே முடியு அவங்கவுங்ளுக்கு ஃபேமிலி அது இதுன்ட்டு கொஞ்ச பிஸியா இருப்பாங்க எனக்கு வந்து ஒர்க்ல கொஞ்ச பிஸியா இருக்ற மாரி இருக்கு எ ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா யார் உ ஒர்க்குக்லா போல ஆனா நா ஒர்க்குக்கு போயிட்டே அவுங்க எல்லாரு ஃபேமிலி லைஃப்ல கொஞ்ச பிஸியா இருக்காங்க எனக் கு ஃபேமிலில வந்து அந்தளவுக்கு பிஸிலா இல்ல ஆனா ஒர்க்ல பிஸி அந்த மாரி இருக்கு
ஓகே ஓகே
அதனால பேசறது ரொம்ப ரேரா இருக்கு
ம்
ம் உங்க காலேஜ் லைஃப் உங்க காலேஜ் லைஃப்லா
எ காலேஜ் லைஃப் ஸ்கூல் லைஃப் நா வந்து பாய்ஸ் ஸ்கூல் தா படிச்ச
ஓ ஹா
நா ஃபுல்லாவே பாய்ஸஸ் ஸ்கூல் தான் காலேஜ் தா கோஎட் சேத்து விட்டாங்க
சேர் சேரி
ஸ்கூல் என்னது அ பிரைமரி ஸ்கூலா இருந்தாலு சரி அண்டு ஹையர் செகண்டரி ஸ்கூலா இருந்தாலு சரி ஃபுல்லா பாய்ஸ் படிக்கிற ஸ்கூல் நா ஆ ஜாலியா தா இருக்கு ஒரு மாதிரி இந்த பீட்டி பீரியடு அதுல எல்லா கொஞ்ச ஜாலியாவே விளையாடுவோ அப்புற அந்த கிளாஸ் பீரியட் கட்டடிச்சுட்டு வெள்ள போயிட்டு அது வெள்ளனா அந்த ஸ்கூல் காம்பவுண்ட்குள்ளயே அந்த கேண்டீனில் போய் கேண்டீன் பக்க போய் உட்காந்துக்கிறது
ஓ ஆ
ஸ போலா அந்த ஸ்போர்ட்ஸ் டேலா நடக்குல அப்போ வன்ட்டு நாங்க அதில பார்டிஸ்பேட் பண்றோ சொல்லிட்டு கிளாஸ் கட்டு அடிச்சிட்டு வெளில சுத்துறது இதெல்லா நல்லாருக்கு இதெல்லா பண்ணிட்டு இருந்தோ அப்புறோ ஸ்கூலுக்கு வெளியிலே ஒரு சில ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லா விப்பாங்க அந்த மேங்கோ பார் சாக் கபார் அப்டின்னு சொல்ட்டு நைன்டி ஸ்நாக்ஸூ சொல்ட் ப்போ ஒருசில எடத்துல கடைங்கலே வச்சிருக்காங்க நைன்டிஸ் ஸ்நாக்ஸ் அப்டினு சொல்ட்டு கட
ஓ ஆஹ்ஹ அப்ப வித்ததெல்லா இப்ப விக்கிறாங்க கடைக்காது ஆ அப்போ எங்களுக்குமே அப்டிதா இருக்கு வெளியில ஒரு பாட்டி மா அப்போ அந்த கொய்யாப்பழமு அந்த இதெல்லா மிளகாத்தூளு உப்பு எல்லா போட்டு இது பண்ணில்லா வப்பாங்கல்ல மாங்கா அந்த மாதிரி இதெல்லா கரெக்ட் பசைல் ஈவினிங்க ஆனா அவங்கள்கிட்ட வந்து வாங்கிட்டு போறது அந்த மாதிரி எல்லாரு இப்ப ஆனா இப்பவு விக்கிறாங்க அந்த மாரி ஐட்டம்ஸ் விக்கறாங்க இந்த தேன் மிட்டாயோ இல்ல அந்த இதுல்லா வந்து கிடைக்காது அந்த ஆ ஆமா அது இப்பெல்லா வந்து டேஸ்ட்டு இருக் க்கிறது இல்ல
கரெக்டாம்
ம் இந்த ஸ்கூல் டேஸ்ல ம் சொல்லுங்க
ஆ அப்ப இருந்த இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லா கொஞ்ச டிஃப்ரெண்டா தா இருக்கு இந்த மேங்கோ பார் நீங்க சாப்ட்ருக்கீங்களா அந்த லேயர் லேயரா வரும்ல
எனக் தெரில தெரியல
சூப்பரா இருக்கு அது வேற என்னல்லா சாப்ட்க்கீங்க உங்க ஸ்கூல் லைஃப்ல்ல
ம் பஞ்சு மிட்டாயுமே இப்ப ஆனா கடைக்குது ஆனா அப்ப உள்ள டேஸ்ட் வந்து இப்ப டி இல்ல அ அப்ற வந்து ஆ அப்ற ஹார்லிக்‌ஸ் மிட் டாயி அஞ்சு காசு முட்டாயெல்லானு சொல்லுவாங்கல்ல அதெல்லா அப்பெல்லா நல்லா இருந்த மாரி இருக்கு இப்ப என்னமோ தெல்ல அது ஃபுல்லா வந்து ஜீனிய தா கலந்த மாதிரி இருக்குமே தவிர மத்தபடி அந்த இது இருக்காது தேன் மிட்டாயு அதே மாதிரி தா இப்பெல்லா நல்லா இல்ல அப்பற ஏன்னா என்னமோ சவ்சவ்ச் முட்டாயோ எதோ ஒன்னு சொல்லுவாங்க
ஆ
அது ஒரு ரோஸ் கலர் ஆமா அதுதான் ஆ அதெல்லா வாட்ச்மாரி எல்லா போடுவாங்க ஆமா அவங்க ஒரு பொம்ம மாதிரி கூட செஞ்சு கொடுப்பா அப்படியே பிச்சா அப்பே அப்படியே வந்துகிட்டே இருக்கு அந்த மாதி ஏறு ஆமா ஜவ் முட்டாய்னு தா சொல்றதே அத அது அப்ப இப்பனா கிடைக்குதா என்னனே தெரியல ஆனா அப்ப நல்லா இருக்கு அது ம் அது ஸ்கூல் வாசல்ல கன்பாஃம் அத வச்சருவாங்க எப்போதுமே வ இருந்தாங்கன்னா அதை வாங்கிட்டு அப்டியே சாப்ட்டுட்டு இருக்றது
அ அப்புறோ டியூப் வைஸ் விப்பாங்க அதுக்கப்றோ யூ ஜி எப்டி போச்சு அஹ் யூ ஜில வன்டு ஓகே நல்லாதா போயிட்டுச்சு நா படிச்சது கவர்மெண்ட் காலேஜ் தா அது கோயெட்டு ஆக்சுவலா அது கோயட்டு தா அது நல்லா சூப்பரா தா போகு நா என்னன்னா எனக்கு ஹாஃப் டே தா காலேஜு அதுக்கப்றோ என்ன பண்ணுவோ அஹ் சரி ஈவினிங் டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரு போய்ட்டு எங்கியாது அஹ் அந் பார்க்கு அந்த மாரி பக்கத்துல எல்லா போயிட்டு போவோ சம்டைம்ஸ் இந்த வொய்ல்டு அனிமல் பார்க்கு பக்கத்துல கொஞ்சோ இருக்கு அது வொய்ல்ட்டு அனிமல்னா அந்த மிருகோ இருக்காது ஒரு குட்டி குட்டியா விலங்குல்லா வாங்கிட்டது வ்வ்வ விலங்கு எல்லா வச்சிருப்பாங்க அந்த பாம்பு அது இதுன்னு சொல்லிட்டு உள்ள வச்சிருப்பாங்க அங்க போய்ட்டு சுத்திப் பாத்துட்டு அங்க உக்காந்து நல்லா சில்லுன்னு காத்து எல்லா அடிக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா லை ரவுண்ட்டா உக்காந்து சாப்ட்டு போவோ
உம்
இது கட்டடிச்சிட்டு சுத்துன நாளு இருக்கு சு அது சுத்தறதுனா எப்டினா காலேஜ் குள்ளதா அது அது க்ளாஸ் அட்டன் பண்ண வெள்ல போய் க்ரவுண்ட் பக்கோ போய் உக்காந்துப்போ அதுமே நல்லாதா இருக்கு
உம்
பட் இப்ப யாரு பெருசா லிங்க்ல இல்ல பட் பேசுனா ஆமா பேசனா ரொம்ப நாள் கழிச்சி பேசற மாரிதா இருக்கு எனக்கு தெரிஞ்சு நா பேசி ஃபஸ்ட்டு கிட்ட அர்ஜன்ல நிக்கற ஒரு குரூப்பு கூட மெயின்டெய்ன் பண்ணிட்டு தா இருக்கோ உம்
ஆனா யூ ஜி வந்து எங்களுக்கு சிஸ்டர்ஸ் இருக்கா அதனால வந்து கட் அடிக்கவோ இல்லனா கிளாஸையே கட் அடிச்சிட்டு ஜா காலேஜ்குள்ள சுத்தறதுக்கு வாய்ப்பே இல்லாம இருக்கு ஆனா எம் எஸ் சி வந்து அப்டி இருக்காது அது கோயெட்டுங் போது யாரு வந்து யாரு கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க அது கொஞ்சோ டிஃப்ரண்டா ஜாலியா போவு அஹ் எ ஒரு ஒரு சார் ப்ரொஃபசரா இருந்தா கூட அவுங்களுமே வந்து புள்ளைங்கள போட்டு பெஷர்லா பண்ணிட்டுலா இருக்க மாட்டாங்க கோயெட்டுல அது கோயேடு கொஞ்சோ டிஃப்ரெண்ட் தாங்க ஃபீலிங்கா இருக்கு
ஆமா கரெக்ட்டு
இவங்களு கேட்க மாட்டானுங்களா அதே மாதிரியே கேர்ள்ஸையு வந்து மெரட்டவு மாட் டாங்க அப்டியே விட்டுருவாங்க லூசாவே ஆமா ஜாலியாவு இருந்துச்சி அதே மாதிரி அஹ் ஆமா ஜாலியாவு இருந்துச்சு படிக்கறதுமே நல்லாதா படிச்சே ஆனா ம் ஆனா படிச்ச படிப்புக்கு கரெக்ட்டான வேலைக்கு நா போகல
இந்த ஊர்ல முக்காவாசி பேர் அப்டிதா இருக்காங்க படிச்ச படிப்புக்கு யாருமே வேல பாக்கலை கெடைச்ச வேலைய பாக்
ண்ணுங்க எனக்கு இந்த ஜாப் கெடச்சிச்சி அதுனால அப்டே போயிட்டு ஒரு எட்டு வருஷோ ஆச்சு வேலைக்கு ஜாயின் பண்ணியுமே
உம் ஓகே ஓகே
நா நின்னப்ப நா அனா எனக்கு வந்து மேக்ஸ் வந்து ரொம்ப புடிக்கு டென்த்து ப்ளஸ் டூல லா ம மேக்ஸ் ரொம்ப புடிக்கு நான்னா மேக்ஸ் சேறேன்னு சொன்ன வீட்ல ஆனா எங்க அம்மா வந்து வேண்டா அப்டின்ட்டு அப்பெல்லா ஐ ஐ டி ஃபீல்டு ஐ டி ஃபீல்டுன்னு ஐ டில போய் விட்டாங்க எனக்கு ஐ டி இஷ்டமே இல்ல ஐ டி தா படிக்க வச்சாங்க எம் எஸ் சி யு ஐ டி தா இதுவு ஐ டி தா அஹ் முடிச்சு முடிஞ்சிச்சு ஏண்டா படிச்சோண்டுது இப்போ வரைக்கு இருக்கு அதுக்குப் பெசாம வேற எதாவது டிகிரி படிச்சிருக்கலாமே அப்டின் தோணு இல்லன்னா மேக்ஸ்சாச்சு படிச்சிருக்கலாமே அப்டின் தோணு
லோ
ம் ஏனா படிச்சு ஜாலியா இருந்துது ஆனா
நா யூஜி பண்ணது பி ஏ தா பி ஏ தா அண்டு பி ஜி பண்ணிட்ருக்கது எம் ஏ தா ரெண்டுமே சேம் அஸ் வெல் அஸ் பொலிட்டிக்கல் சய்ன்ஸ் தந்த அதுக் ரிலேடட் தா
ஓஹோ சேரி சேரி சேரி
அது யூ ஜிக்கு அப்புறம் தாம் எஸ் பொலிட்டிக்கல் சய்ன்ஸ்
அப்ப இப்பலா உங்களுக்கு ஈஸியா இருக்குல்ல ஏதாவது க்ரூப் டூ அந்த மாதிரி எடுத்து
ஆமா அதுக்குதானே பேசிக் அது ஆமா அதுக்குதா அது பேசிக்கே அது
டிஃப்ரண்டா தா எடுத்து படிச்சிருக்கீங்க போலயே
ஆ ஆமா ஆக்சுவலா எனக்கு இங்க நா இருக்குற எடத்துல அந்த க்ரூப் எங்கயுமே கெடக்ல பட்டிக்லரா அந்த ஒரு காலேஜ்ல மட்டுந்தா இருந்துச்சு அதுக்கே செம காம்படிஷன் வேற சேரின்ட்டு சேரி ஓகே கெடச்ச வாய்ப்ப விட்ற வேண்டா ம் போய்ட்டு அந்த போய் ஜாய்ன் பண்ணிகிட்டே ஆனா சும்மா சொல்லக்கூடாது ப்ரென்ஸ்லா நல்லாவே கெடச்சாங்க பட் ஆனா கொஞ்ச நாள் நீடிக்ல வச்சுக்கோங்ளே டக்குனு அந்த மூணு வர்ஷோ போய்ற்ச்சு அது கொஞ்சம் வருத்தோ தா அப்றோ சேரி எல்லாத்தையு ஓ கம் பண்ணி வரணுன்ட்டு வந்தாச்சு வெளிய
நாலா குரூப் டூக்குல்லா ரெடி பண்ணணு வச்சுக்கங்களே அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸா ருக்குட்டூன்ல வேற ஹிஸ்டியோ ச் அந்த இதெல்லா படிக்கணுனா மறந்து போச்சு முக்கா வாசி இது அத திரும்பவு நம்ம ஞாபகப்படுத்தி படிச்சி அந்த இதெல்லா பண்ணணுனா ரொம்ப கஷ் டமா இருக்கு நீங்க அதே இதுல கொஞ்சோ படிச்சதுனால கொஞ்சோ ஈஸியா பிக்கப் பண்ணிக்க முடியு பொலிட்டிக்கல் சயின்ஸூ அப்டின் சொன்னா அது ஈஸியா பி க்கப் பண்ணிக்க முடியு இப்ப நா சொல்றே என்னய வந்து மக்ஸுக்கு வந்து படிக்க வக்கல அப்டின் சொல்லிட்டு நா சொல்றே ஆனா மக்ஸுக்கு வந்து இப்ப இருவத்தஞ்சு மார்க்குக்கு அவுங்க குடுக்குறாங்க எந்த குரூப் இப்ப பாங்கா இருக்கட்டு ரயில்வே என்ன எக்ஸாம இருந்தாலு மக்ஸ் இல்லா லாம இல்ல ஆனா அந்த இதுக்கு இப்ப வந்து என்னய மக்ஸ் படிக்க வச்சிருந்தாங்கனா எனக்கு ஒரு அஞ்சு வருஷோ படிக்கிறோ அப்டின் சொன்னா அது கொஞ்சமாச்சு மனசு ல தங்கிருக்குல்ல ஐடி வந்து எனக்கு இஷ்டோ இல்ல ஆனா வந்து ஒரு அஞ்சு வருஷோ அந்தது படிச்சதுனால மனசுலேயே இருந்துருக்கு இப்பவு நா மக்ஸ் படிக்கிற அப்டின் சொன்னா கொஞ்சோ ஞாபகத்துக்கு வந்துருக்கு இப்ப மக்ஸூ இருவத்தஞ்சு மார் குக்கு நா படிக்கிறே அப்டின் சொன்னா ஏதோ ஒரு சின்ன பிள்ளைங்க இப்ப ஒன் டூ த்ரீ லா எப்டி ஆரம்பிக்கிதோ அதே ஸ் ஸ்டேஜ்ல தா நா ஆரம்பிக்கிற மாரி இருக்கு
ம் ம் ஆமா ரொம்ப ஒரு பெரிய லக் ஆயிருச்சு ஆமா ம் நா முடிவு பண்ணிதா இந்த க்ரூப்பே எடுத்தே சர் இந்த க்ரூப் கெடைக்கல்னா ஓகே வெயிட் பண்லா அப்டின்ற வாரி தாட்டு தா அது இல்லாம வேற க்ரூப் எடுத் தோனா அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா படிக்க முடிமான் கேட்டா எனக்கு தெரியாது
ம் இது நல்லதுதா ஏனா நெறைய இது படிக்க முடியு போலல்ல
ம் ஆமா
நீங்க இல்லன்னா க்ரூப் த இந்த டி என் பி சி அது இதுன்னு கொஞ்சோ ட்ரை பண்ணி பாருங்க என்ன ன்ன பண்றீங்கனு எனக்கு தெரியல ஆனா ட்ரை பண்ணி பாக்கலால்ல
எது க்ரூப் எக்ஸமுக்குங்ளா